ஹலோ வணக்க தோழி
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி சாப்பிட்டீங்களா ம் சாப்ட்டேன் தோழி
நீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு டெத்தா இருந்தது அதுக்கெல்லா போயிட்டு வந்து ன்னா நேத்து புளிக்குழம்பு வச்சே
ஆ
அதுவு தயிர் அப்பறோ காலிப் ஃபிளவரு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாரி செஞ்சே அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ம் அதுதா இப்ப மதியான சாப்பாடு
சேர் சேர்
ம் காலயில வந்து இட்லி தா ஊத்னே மாவு அரச்சு வச்சிருந்தே இட்லி ஊத்தி வைக்கனு இப்ப நைட்டுக்கு தோசை இல்லன்னா இட்லி ஏதாவ ஒண்ணுதா
நானே காலையில அந்த மாவு அரைச்சு வச்சிருந்தே நா மிக்சில போட்டு மேக்சிம ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தானே கிரைண்டர் எல்லா யூஸ் பண்ண மாட்டே ஆ மிக் மிக்சில போட்டு ந அரைச்சு வச்சுக்குவே இந்த கடைல வாங்குறது கிடயாது அது வாங்குனா நாப்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்றாங்க
வீனாவு போய்ருல
ஆமா அதனால என்ன பண்றது இந்த ரேஷன் ரேஷன் அரிசி தானே ரேஷன் அரிசி ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்களே ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அந்த மாவு வந்துரு
நீங்க அதே இந்த பச்சரிசி இருக்கு பாத்தீங்களா அத ஊற வச் வச்சு என்ன பண்ணு புட்டுக்கு அதே மாதிரி ஒரு ஓட்டு வெள்ள அப்டியே வெயில ஒரு பத்து நிமிஷ காய வச்சுட்டு எடுத்து ஈரத்தோடையே அந்த இதுல அப்படியே மிக்சியில ஓட்டின்னா உதிரி உதிரியா வந்துருமா அதை எடுத்து நீங்க புட்டுக்கு செஞ்சுக்கலா
டைட் ஈரமாவா
ஆமா ஈரமா இருந்தாதா அது நல்ல புட்டு மாரி வரு ட்ரை ஆயிடுச்சுன்னா அது வற நல்லா இருக்காது
ட்ரை பண்ணி பாக்குறே
இல்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நை நைட்டு காலேலக்கு வச்சுக்கலா ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அத என்ன பண்ணு ஊற வைங்க ஒரு மன்நேரமே ஊறட்டுமே
ஊற வச்சு நெழல்ல காய வைக்கணுமா வெயில காய வைக்கணுமா
துணில காயவீங்க லைட்டா அந்த ஈரப்பத போயிரு பாத்தீங்ளா
ஆமா லைட்டா ஈரமா இருக்கற மாரி இருக்கு போது மிக்சியில போட்டு அடிக்கணு
அடிச்சிட்டு நீங்க வந்து புட்டு மாரி செஞ்சு சாப்டுங்க ஒடம்புக்கு நல்லது அல்ல அது
நா என்ன பண்ணே இப்ப மாவு அரச்சி வச்சு மூந்நாள் ஆச்சு
ம் ம்
கொஞ்சோ மாவு இருந்துச்சு சரி மார்னிங் அத செய்யலா அப்டின்னு அப்றோ என்ன செஞ்ச பாலக்கீர இருந்துச்சு சேரி பாலக்கீரய வச்சு சட் ட்னி செய்யறதுக்கு பதல்லா இத செஞ்சி கொஞ்சோ சாப்டுக்குவோ மதியத்துக்கு சாதத்துக்கு கூட ஆய்க்குமே அப்டின்னு செஞ்சுட்டு பாலக்கீர இருக்குல வெங்காய இருக்கு பாத் திங்ளா வெங்காயத்த ஒரு நாலஞ்சு வெங்காயத்த வந்து மிக்ஸ் சில போட்டு அடிச்ட்டே அது கூட ரெண்டு பூ பூண்டு பல்லு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு மிக்சில போட்டு நல்லா அடிச்ட்டே அடிச்சுட்டு எண்ண கடுகு போட்டு தாளிச்ட்டு அந்த வெங்காயத்த அரச்சத போட்டு நல்லா வதக்கிட்டே பச்ச வெங்காய தான அரச்சே அதனால வதக் கிட்டே வதக்கிட்டு அப்றோ இந்த பாலக்கீரய அப்டி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி அத அலசி அதுல போட்டே தண்ணிலா ஊத்த தேவயில்ல ஏனா பாலக்கீர தண்ணி வுடு
ம் ம்
அதனால அது தேவயில்ல அப்டியே கொஞ்ச நேரோ மூடி வச் ச்சு அந்த மூடிலயே அந்த ஆவிலேயே கீரயு வெந்துருச்சு தண்ணி நல்லா உட்டுருச்சு அதுக்கப்றோ கொஞ்சோ மெளகாத்தூளு மெளகாத்தூளு ஆட் பண்ணி அத மிக்ஸ் பண்ணி வச்ட்டு மறுபடியு அதெல்லா எதுவுமே கெடையாது வெங்காய வந்து பாத்தீங்கனா நா கட் பண்ணி போடுவே
ம்
மட்டுதா வெங்காயோ போடுவே சின்ன சின்னதா ஆம்லட் கட் பண்வோ பாத்தீங்களா சின்ன சின்ன பீஸா அந்த மாரி கட் பண்ணி போடுவே ஆனா இது வந்து பாத்தீங்கனா எனக்கு செரி சட்னி இல்லயில்ல இ இது சாப்டா கொஞ்சோ சட்னிக்கு எ இத இருக்குமே அப்டினு வெங்காயத்த அன்னைக்கு கட் பண்ணாம அரச்சு போட்டு அதுக்கப்றோ பாலக்கீர போட்டு கொஞ்சம் மா மெளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லா போட்டு எல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பாயில் ஆயிடுச்சா தோசைய ஊத்தனே வச்சு சாப்ட்டே
சூப்பர் ஆ
அதே மாரி சரி வச்சிருந்தே கொஞ்சோ பேலன்ஸ் இருந்துச்சு மதியோ வெச்சுக்கலா அப்டின்ட்டு
சத்தாவு சா வ இருக்கு உங்ளுக்கு ரெண்டு இதுக்குமே தேவப்படு
ஆமா அப்றோ வந்து இது மதியானத்துக்கு கொஞ்சோ சாதோ வச்சு கொஞ்சோ பருப்பு வச்சே
ம்
பருப்பு வச்சே பச்ச மெளகா போட்டு பருப்பு ஆ நீங்க வந்து இந்த கில்லி போட்டு செஞ்ச செய்வீங் பாத்தீங்ளா
ஆம்மாமா ஆ ஓகே ஓகே அத நீங்க ரெண்டயுமே ஒன்னாவே வெச்சிருக் க்கல்லாமே சாதம் பருப்பையு பருப்பு சாதம் மாரி ஆயிருக்கு
பருப்பு சாதம் மாரி ஆயிருக்கு கீர இருக்குதுல்ல கீர வந்து அத இது மாரிதான நா செஞ்சு வெச்சிருக்கறே அதனால சரி வச்சுட்டா நைட்டுக்கு கொஞ்சோ ஆய்க்கு அப்டின்ட்டு கொஞ்சோ பருப்பு வச்சு அதுல பச்ச மெளகாய கிள்ளி பச்ச மிளகாய வந்து இந்த கிள்ளி போட்டு கா நெறய கொஞ்ச போடுவனா கிள்ளி போட்டு அததுக்கு அத கடையு போது வந்து பாத்தீங்கனா அது வாயில வந்து திப்பி திப்பியா வருது அந்த பச்ச மெளகா சோ அது எனக்கு புடிக்க மாட்டேங்குது அதனால நா என்னா பண்றது பச்ச மிளகாய போடும் போது ஒரு மிக்சிய கொடுத்து பள்ஸ் மோடுல போட்டர்றே அதுல உள்ள ஊத்தி வேக வச்சறது வேக வச்சுட்டு தாலிச்சிட்டு தாளிக்கும் போது கொஞ்ச என்ன கடுகு சீரகோ ஆ கொஞ்ச பூண்டு வரமிளகா ரெண்டு கிள்ளி போட்டு தாளிச்சர்றது ப்வா சாத வச்சி பருப்பு வச் ச்சு அந்த அது இது இருந்துச்சு அப்புறோ அன்னைக்கு முந்தா நாள் செஞ்ச கொத்தவரங்காய் இருந்துச்சு கொஞ்சோ ஃபிருட்ஜ்ல வச்சிருந்த செரி அதே எடுத்து வச்சு சாப்ட்டாச்சு லன்ச்சு சாப்ட்டுட்டு ஒரு ஒரு ஒர்க்குகு போலா அப்டின் சொல்லி கூப்டாங்க சேரி போய்ட்டு வர்லா போனா ஒரு நாளைக்கு போனா ஆயிர ரூபா கெடைக்கூன் சொன்னாங்க
ஆ ஓக்கே ஓ
இங்கெல்ல ஹைதராபாத்துக்கு
ஐய்யயோ சேர் செரி
கூட்டிட்டு போயிருவாங்க எங்க ஊர்ல நறைய அது போவாங்க ஆ சும்மா இருக்கறதுக்கு அப்டியே போயிட்டு வந்தா ஒரு ரெண்ட ரெண்டு நாளைக்கி போயிட்டு வரலா அப் டின் சொல்ட்டு போயிட்டு அப்ப அந்ததெல்லாம் பேசி முடிஸ்ட்டு வந்தே இல்ல கொஞ்சோ ஒரு வேல இருக்குது ஒரு அஞ்சு மணிக்குல முடிஞ்சிரு முடிஞ்சிச்சுன்னா எல்லா அதுக்கப்புறோ கொஞ்சோ வேல எல்லா முடிஸ்ட்டு கால் பேச ஆரம்ச்சன்னா இப்ப நைட்டுக்குள்ள முடிஸ்ட்டன்னா கொஞ்சோ பேக் பண்ணி வெச்சா நாளைக்கு கெளம்புறதுக்கு சரியா இருக்கூ
நா ஆமா ஆமா ஆ
உக்காந்துறுக்கறதுக்கு போய்ட்டு வந்தா ஏதாது காசாது கெடைக்குமுல்ல
ஆமா கண்டிப்பா
ஆமா ஏதாது ஒரு ஏதாவ்து ஒன்னு வேலய செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா வீட்டுல உக்காந்துருக்கறதுக்கு எதாவ்து ஒரு வருமானத்த தேட்டிட்ருந்தா ஒரு நேர இல்லனு யார்டயும் போய் நிக்க கூடாதுல்ல
ஆம்மாமா
அதுக்காகதான எதோ
நீங்க எந்ததையுமே ஃபாலோ பண்ணலா இப்போ நீங்க பேசிட்ருக்கறதையுமே ஃபாலோ பண்ணலா
அதா பண்ணிகிட்ருக்கறே அதுவு பண்ணிகிட்ருக்கறே இருந்தாலு எக்ஸ்ட்ரா கொஞ்ச எதா வரட்டுமே இது இதுவு கெடக்கிறது கேப் தானே கேப்ல வந்து பண்ணிக்லா அப்டின் சொல்லிட்டு அதுவும் பண்ணிகிட்ருக்கே பண்றே
எதாவ் ஒண்ணு பொம்பள பிள்ள பொம்பளை ஏன் வீட்டுல இருக்கிறதுக்கு எதோ ஒரு ஒர்க் பாத்துக்கிட்டே இருக்கலா ஒன்னுத்த ப்புள்ள ம் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு பாக்குறே அன்னைக்கி ஒரு இதுக்கு வந்துருந்தாங்க டூர் மாரி அப்ப கேக்குறே என்னா பண்றீங்க வீட்ல அப்டின்ட்டு இந்த சாம்பார் தூள் இருக்கு பதீதீங்களா
ஆமா
அ கிலோ ஐநூறு ரூபான்னு ஓனா அதுவே தயார் பண்ணி அது இட்லி பொடி
ஆ
ஆம் அது நாது பருப்பு பொடி இதெல்லா தயார் பண்ணி மளிக கடயில குடுக்குது அந்த பொண்ணு
ஆ
ஆமா பாத்தா வசதியானவுங்க தா வீட்ல வந்து விர்
சும்மா இருக்கிறதுக்கு சும்மா இருக்கிறக்கு ஏதாவ்து ஒண்ணு போய்ட்டா ஒரு வருமானத்த தேடிக்கலா அப்டினு சொல்ட்டு பண்ணிட்ருக்கறாங்க
பேசிட்ருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆர்ட்ரு வருது அவுங்களுக்கு நா ஈவ்னிங் வந்து சுர்ரேங்க அப்டின் சொல்றாங்க அதாது குவாலிட்டியா இருந்தா வாங்கிக்கு வாங்க போல இருக்கு எல்லாரு
ஆ
அந்த மாரி அவுங்க செய்யறாங்க வீட்டுல இருந்தே ஒரு கிலோ ஐநூறு ரூபான்னு நா குடுக் குறே அப்டின் சு
எதாவது வீட் வீட்ல இருந்துட்டு எதாவது பண்ணிருக்கோ சும்மா இருக்றதுக்கு செல்ல பாத்துட்டு ஒக்காந்துருக்குறோ அதுல நமக்கு என்ன ஒரு பிரயோஜனோ ஒண்ணு கெடையாது சும்மா செல்ல பாத்து கிட்டு சும்மா படுத்துக்கிட்டு வேல பாருக்கூ இந்த மாரி எதா ஒன்ன பாத் துட்ருந்தா ஒடம்புக்கு கொஞ்சொ எக்சசைஸா இருக்கு கொஞ்சொ வருமானத்துக்கு நம்ம தேடுன மாரி இருக்கு
ஆமாமா
ஃப்ரீ டைம்ல என்னைக்காச்சு ஃப்ரீ டைம்ல கொஞ்சொ நேரோ செல்ல பாத்துக்கிட்டா போவுது
அவ்வளொதா ஏதோ முக்கியமானதுருங்கள அதுல பாக்க வேண்டியதா
ஆமா
தே அனாசியமா பாத்து இந்தப்பெ எனக்கு என்னான் தெர்ல கையே தூக்க முட்ல செல்லு பாத்ததுனாலையா என்னான் தெரில ஒரு சைடு கழுத்தோட இழுத்துக்கிட்டு தா கெடக் குது ஆ அதா என்ன ஏதுன் தெர் நா அவ்வளவு பாக்கவு மாட்டே எதனால அப்டி வருதுன் தெரியல எனக்கே
அது ரொம்ப நாளா நம்ம எதுவுமே ஒரு ஒரு ஒரு வேலைய நம்ம செய்யிறோன் வச்சுக்கோங்களே இப்ப ஒரு ஒரு வாக்கிங்கே போறோஇப்ப நீங்க ஒரு ஒரு கிலோமீட்ரு எப்பயும் போல நீங்க நடக்குறிங்க அதவே வந்து பாத்திங்கனா ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு தொடர்ந்து அன்னைக்கே பொயிட்டு வாங்க நமக்கு கால் வந்து பாத்தீங்கனா அப்டியே நீ ரெத்தொ கட்ன மாரி த்ரி கால் வலிக்க ஆரம்பிக்கு ஒக்கார முடியாது எந்திரிக்க முடியாது நடக்க முடியாத் து வலி இருக்கு அதே மாரி எந்த ஒரு இதுமே நம்ம புதுசா செஞ்சமுனா அப்ப அத செய்யம்போது அதோட பெயிண்கொ அந்த இத எஃபெக்ட் எல்லா நமக்கு வரு அது போக போகதா நமக்கு பழகு இப்ப என்னெயெல்லா பொ என்னெயெல்லா எடுத்துக்கிட்டைங்கன் வச்சிக்குங்ளே நாளா போன பேசிக்கிட்டே இந்த பழக்கொ போன பேசிக்கிட்டே இருந்து பழக்கொ இதுக்கு முன்னாடி வந்து நா ப டிராவல்ஸ்ல வேல செஞ்சே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தெங்னா ரிலையன்ஸ்ல கால் பேசுற வேல ஓடபோன்ல கால் பேச சுற வேலை சோ எல்லாமே எல்லாமே இந்த கால்ல பேசுற வேல போன்ல பேசுற வேலதானா அதுனால அதுலயே பேசி பேசி எனக்கு பழக்கோ அதனால தெரியாது இப்பவே கொஞ்ச கேப்பு விட்டுட்டு ஆமா
இந்த மாரி செஞ்சுக் குடுக்லாமான் ஒரு ஆசையாதா இருக்கு ஒரு நாலு பொம்ளைங்களுக்கு வேல கொடுக் கணூ அந்த மாரி செய்யலாமா அப்டின்னு ஒரு இது எய்மு ப இது ஆருக்கு ஆ அது கரெக்டா போவுமா ரீச் ஆவுமா அப்டிங்கறது கொஞ்சொ டவுட்டாவு இருக்குது
ம்
நம்ம செஞ்
இந்த எனக்கு இந்த இந்த ஷேர் மார்க்கெட்ல நா கூட இது ப பண்ணென் சொன்னாங்க பாத் திங்ளா அந்த மேடம் கூட எனக்கு போன் பண்ணாங்க சும்மா ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளைக் மூணு நாளைக்கு மட்டு எதாவது கொஞ்சொ ஒர்க் பாத்து கொடுங்க நா எதாவது காசு தரே ஒங்களுக் வீட்ல நீங்க அங்க ஊர்லருந்தே எனக்கு பண்ணி குடுங்க இங்கெல்லா நீங்க வரவேணா இந்த கஸ்டமருக்கு மட்டு கால் பேசிக்கூட போன் பேசற நமக்கு சொல்லியா தரணு செரி பேசித் தரெ கொடுங்க அப்டின்னே எதாவொரு காசு தாங்க அப்டின் சொல்லிர்க்ளா அ அவங்ளே தர்றேன் சொன்னாங்க
உம்
செரி பாப்போ எதா கெடைக்குற இந்த கேப்லை எல்லா ஃபில் பண்ண வேண்டியதா
ஆமா அதனால ஒண்ணுல்ல சின்ன சின்ன அமௌண்டு கெடச்சா கூட போதூ நம்ம செலவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல
ஆமா ஆ ஒரு ஆயே ஒரு ஆயர் ரூவாக் கெடச்சா என்ன போதுமே அதுவே
ஆமா கண்டிப்பா
சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ஃபோன பேசி கொடுக்கற ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து பேசி கொடுக்குறே அவ்ளோதா
பத்திரிக்கு மாத்தர வாங்குறதுக்குல்லா நா யூஸ் பண்ணிக்கிட்டே
அ
அப்புறோ போன தடவ ரெண்ட்டு குடுத்தே
ம்
எவ்ளவோ யூஸ்ஸா இருக்குது இது
இப்ப நா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சோ ஜாமா வாங்கி போட்டே
ம்
எண்ணெ பாக்கெட்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாக்கெட் வாங்கி போட்டே போட்டு வச்சுட்டு எந்த இ வேணுங்கறத கொஞ்சோ கொஞ்சோ இருக்கறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்ல இல்லாதம் போது இருக்கும் போத எல்லாத்தையு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஆ இல்லைங்கிற அந்த டைம்ல கூட நமக்கு அது யூஸ் ஆயிக்கும்ல அதனால நா வந் இந்த இருந்த காசுக்கெல்லா நா ஜா எல்லா வாங்கி போட்டு வச்சுக்கிட்டே
ஏய் உண்மதா ஜாமா வாங்கி வச்சாவே போது வீட்டுக்கு ஒரு ஆயிர ரூவாய்க்கே நெறையா ஜாமான் வாங்கலா
ஆமா
ம் சோப்பு சொல்லுங்க மொதல்ல சோப்பு பேஸ்ட் டு அ இந்த மாரி பொருள்களுக்கே தேவப்படுது காசு
ஆமா நா வாங்கனா னா வாங்கனா அவ என்ன பண்ணிருவே தெரியுமா ஒரு மூணு சோப்பு நாலு சோப்பு வாங்கி வச்சிருவே
ஆ அதா அதா
சோப்பு வாங்கி வச்சுன்னா அந்த இருக்கு அந்த தீர நேரத்துக்கு கையில காசு இல்லாம போச்சுன்னு வச்சுக்காங்களே யார்ட்ட போயி வாங்குறது அதனால இருக்கும் போதே தொவைக்கிற சோப்பா இருந்தாலு ஒரு நாலு சோப்பு வாங்கி வச்சுக்குவே அதே மாரி குளிக்கிற சோப்பா இரு இருந்ததாலு ஒரு நாலு சோப் அந்த செட்டா விக்கும் பாத்தீங்களா இந்த டிமார்ட்ல லா அந்த செட்டா வச்சு விப்பாங்கல்ல அந்த மாரி எங்காவது வெளியில போனனா பாத்தனா வாங்கிட்டு வந்து வச்சிருவே அதே மாரி பாத்தரோ வெளக்கற சோப்பு பாத்தரோ வெளக்கற சோப்பு வாங்கிட்டு வந்து வச்சுருவே கொஞ்சோ அந்த பா மத்ததெல்லா வந்து எது எது வேணுங்கிறத கொஞ்சோ பல்கா வாங்கிட்டு வந்து வச்சுட்டேனு வச்சுக்கோங்களே இல்லைங்காம அ வ நம் நம்ம பாட்டுக்க நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலு இல்லைனாலு
என்னைய பொறுத்தவருல்லையு இது வந்து வீட்லேயே வந்து ஒரு பெண்களுக் நல்ல ஒரு இதா இருக்குது இந்த வேல நா ஒரு தொடர்ந்து இருந்தா ஒரு யூஸ் ஃபுல்லா இருக்கு எல்லாத்துக்குமே ம் பாப்போம்
பெயினாவே என்ன மரிக்கா என்ன மாரி கஷ்டப்படுற ஆளுகளுக்கெல்லா யாரு சப்போர்ட் கெடையாது சோ இந்த மாரி ஓ ஒர்க்கு வந்து சப்போர்ட் குடுக்குது பாருங்க இது அப்டியே தொடர்ந்து இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு
ம் அதா குடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல குடுக்குற வரைக்கு நம்ம செய்வோ இந்த வேலய விடாம ம் பாப்போ நெறையா பேரு இதுல பயனடையறாங்கதா ஏனா ம் தெரு எனக்கு தெரிஞ்சு
இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டு கெடையாது ஆண்களு ஆண்களு பயனடையறாங்க அது பாத்தீங்னா நா நா பேசின வரைக்கு நெறையா பேரு வந்து பாத்தீங்னா ஐடி பீல்டல இருக்கறாங்க பட் அவங்க சொல்றாங்க உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது பட் பேசன வரைக்கும் ஐடிஸ் ஐடிஸ் பீல்டு இந்த மாரி டிகிரி முடிச்சவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்சு
பத்துட்டு செலவுக்கு காசு இல்லங்க போது இந்த மாரி இது ஒர்க்ல சம்பாிச்சு செலவுக்கு வச்சுக்குவாங்க போல இருக்கு அவங்களோடதையும் பாக்கணும்ல